ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ம் என்ன பண்றீங்க
ஆ சும்மாதா இருக்குற
சாப்ட்டீங்களா
சாப்ட்ட நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா எல்லா வேலயு முடிச்சுட்டு உக்காந்துருக்கே
நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க நீங்க
நா வந்து நெய் சோறு சாப்ட்டே நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா நைய் தோச சாப்ட்டே
ஓக்கே
உங்க சைல்டுஹுட் மெமரிஸ் பத்தி பேசலாமா
ஓக்கே பேசுவோ
சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச கேம் என்ன
நா வந்து சின்ன வயசுல நெறைய கேம்ஸ் வெளாடுவே
ம் ஏதாவது ஒரு கேம் பத்தி ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க
ம் எத பத்தி ஃப்ர்ஸ்ட்டு சொல்றது இன்டோர் கேம்ஸ் ஆ இல்ல அவுட் டோர் கேம்ஸா
எது ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து இன்டோரு புடிக்கு அவுட்டோரு புடிக்கு
ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளாடுவீங்களா இல்ல உங்க கசின்ஸ் கூட வெளாடுவீங்களா
ஆ எனக்கே வந்து பிரதர்ஸ் கசின்ஸ்ல்லா நெறைய பேர் இருக்காங்க
அப்போ உங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்குல
ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கு
ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்றோ வெளாடுவீங்களா
இல்ல அந்த மாரி டைம்ல வந்து கேம்ஸ்லா வெளாட கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து அ ஸ்கூல்லா முடிஞ்சு அந்த ஒரு ஆன்வல் லீவ் மாரி வருல அப்பதா வெளாடுவோ
சம்மர் ஹாலிடேஸ் சொல்றீங்களா
கரெக்ட்
கிரிக்கெட் வெளாடுவீங்களா
ஆ கிரிக்கெட் வெளாட போவோ பாட்டி வீட்டுக்கு போவோ அங்க போயிட் ட்டு அங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கிரிக்கெட் வெளாடுவோ ஃபுட்பால் வெளாடுவோ அப்பறோ வந்து வெளாண்டுலா முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்பறோ அங்க இருக்கிறவங்க சேர்ந்து நொண்டி வெளாடுவோ அந்த மாரி பச்ச குதிர வெளாடுவோ ஆவின் மணி ஆவின் அதா எல்லாமே வெளாடுவோ
பச்ச குதிரன்னா எப்டி விளாட்ணு
புரியல
பச்ச குதிரன்னா என்ன விளயாட்டு
அது வந்து கிட்டத்தட்ட ஆவின் மணி ஆவின் மாரிதா ஆனா வந்து எப்டின்னா லைனா ஒரு ஒருத்தரா தாண்டுறவங்க வந்து அப்டியே ஆ ஜாயின் பண்ணிட்டே இருக்கணு அதுக்கப்பறோ அப்டியே மேல ஒரு ஒருத்தரா தாண்டி தாண்டி அப்டியே லாஸ்ட் வரக்கு போற மாரி
ம் கோலியிலா வெளாடுவீங்களா
இல்ல இல்ல கோலி அதெல்லா விளாட மாட்டோம்
அப்புறோ வீட்ல இன்டோர் கேம்ஸ் மாரி லூடோ
அது வந்து சீட்டு கட்டு விளாடுவோம்
ஆ
அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்ஸ் இருக்கும் தெரியுமா அதுல வந்து சூப்பர் மேரியோ பான்ட்ரா அப்புறோ டேங்க்குன்னு ஒரு கேம் இருக்கும் அதெல்லா விளாடுவோம்
ஓ டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்குப்புறோ என்ன பண்ணுவீங்க
டெய்லி ஸ்கூல் முடிஞ்சி வந்ததுக்கப்புறோ சும்மா லோக்கல்ல போய் கொஞ்சோ நேறோ விளயாடிட்டு அதுக்கப்புறோ ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறோ அப்டியே தூங்கிட்டு அவளோதா டிவி பாப்போம் அவ்ளவுதா இதா போகும் ஸ்கூல் முடிச்சி வந்தா
உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு
என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்து ம் பீ டி மிஸ்தா
ஏ உங்களுக்கு அவுங்கள ரொம்ப புடிக்கும்
ஏன்னா எனக்கு ஸ்போட்ஸ்னா ரொம்ப புடிக்கும் அதனால நா என்னோட இன்வால்மென்ட் எதுல இருக்கோ அதுல இருந்து ஃபீல்டு டீச்சர் இருக்காங்களோ அவுங்க தான எனக்கு ரொம்ப புடிக்கும்
ஸ்கூல்ல ஆனுவல் டேஸ் ஸ்போர்ட் டே எல்லாத்துலயு பார்டிசிபேட் பண்ணிடுவீங்களா
எல்லாத்துலயும் பார்ட்டிசபேட் பண்ணுவேன் எல்லாத்துலயும் பிரைஸ் வின் பண்ணுவன் இன்னிக்கு கூட நா ஸ்கூலுக்கு போனா என்ன தெரியாத ஆளே கெடயாது
உங்க ஃபேவரெட் சப்ஜெக்ட் என்னது
என் ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்னு பாத்தீங்கன்னா அ இங்கிலீஷ் அண்டு சோசியல் சயின்ஸ்
சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ்ல்லா பாப்பீங்களா
ஆ நெறய கார்ட்டூன்ஸ் பாப்பேன் அதெல்லா ஸ்கூல் முடிச்சு வந்த டைம்ல உக்காந்து பாப்பேன் அப்புறோ கால்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நெறய வாட்ச் பண்ணுவேன் எல்லாமே
அதுல உங்க ஃபேவரட் காட்டூன் எது
என்னோட ஃபவரெட் கார்ட்டூன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் அதுக்கப்புறோ வந்து ஸ்டூவர்ட் லிட்டில் அதுக்கப்புறோ இன்னும் நெறய இருக்கு ஒரு சில பேர்ல்லா எனக்கே மறந்து போயிடுச்சு
எனக்கு கூட ஜாக்கி ஜன் ரொம்ப புடிக்கும்
உம் உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன கேம்ஸ் எல்லா விளாடுவீங்க ஸ்கூல் விட்டு வந்து என்ன விளாடுவீங்க மொத்தமா இருக்குற லீவ் டைம்ல எங்க போவீங்க
நா ஸ்கூல் விட்டு வந்து டெய்லி டிவி பாப்பேன் அம்மா ஸ்நாக்ஸ் தருவாங்க சாப்டுவன் அப்புறோ வீட்டு கீழ போயிட்டு கண்ணாமூச்சி அந்த மாரி விளையாடுவோம் ஜாலியாரு
ஓகே ஓகே ஆனுவல் லீவ்லல்ல என்ன பண்ணுவீங்க
ஆன்வல் லீவுல நா வந்து ஊருக்கு போயிடுவேன்
உம்
அங்க வந்து எல்லா கசினும் வருவாங்க அவங்க கூட டைம் ஸ்பென் பண்ணுவ அப்டியே லீவ் ஃபுல்லா அங்கதா இருப்ப லீவ் முடியறதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடிதா இங்க திரும்ப வருவே வீட்டுக்கு அப்போ வரும்போது சோகமா இருக்கும் அத்தன நாள் அங்க இருந்துட்டு திரும்ப வரும்போது
புரிது புரியுது
நீங்க அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போவீங்களா
நமக்கு அந்த மாதிரி லாங் ஊர் எல்லாம் சின்ன வயசுலதா போனது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லல்லா அந்த மாதிரி எங்கயும் ஊருக்குல்லாம் போறதுதில்ல சும்மா இங்கே லோக்கல்லயே இருக்கிறதுதா
ம் சைல்டுஹுட்ட மிஸ் பண்ணுறீங்களா
கண்டிப்பா சைல்டுஹுட்ட மிஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு யாரு இருக்குறா எல்லாருமே அவங்கவுங்க சைல்டுஹுட்ட கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க
ம் நீங்க சைல்டு்ஹுட்ல பண்ண ஃபன்னியான விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா
சைல்டுஹுட்டல பண்ண ஃபன்னியான விஷயம் கேக்குறீங்களா
உம்
ம் ம் நிறைய பண்ணிருக்கே எத சொல்றதுன்றதே எனக்கு ஒரு மைண்ட் ஐடியாவே வரமாட்டேங்குதே
ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க
உம் என்ன சொல்றது திடீர்னு கேட்டோடனே எனக்கு எதுவுமே மைண்டுக்கு ஓடலையே
ம் ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்டஸ் கூட சேர்ந்து மிஸ்கிட்ட மாட்டி அடியிலா வாங்கிருக்கீங்களா
அது எப்படி இல்லாம இருக்கு அதெல்லா எக்கச்சக்கமா அடி வாங்கியிருக்க நிறைய பேரு நா மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருக்கே
எதுக்காக
அதுக்காச்சும் மாட்டி விடுறதுதா சும்மா அப்பெல்லாம் என்ன எது அப்பெல்லாம் என்ன பண்ணாலும் அடிப்பாங்க இப்ப இருக்கிற மாதிரியா பேசினாலே அடிப்பாங்க அப்பல்லா
அந்த மாதிரி அடி வாங்கின ஒரு சம்பவம் எதாது சொல்லுங்க
நா வந்து பிரின்சிபலோட சைன வந்து போட்டுட்டு பசங்கள்டல்லா காசு கலெக்ட் பண்ண அது வந்து ஸ்கூல்லல கண்டுபிடிச்சு சம அடி அடிச்சாங்க
அய்யயோ ம் சின்ன வயசில்ல நீங்க என்ன ஆகணும்ன்னு ஆசப்பட்டீங்க
நா வந்து சின்ன வயசுல ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்ன்னு ஆசப்பட்டேன் ஆனா அது நடக்கல
உம்
அதுக்கப்புறம் சுவிம்மிங் கத்துக்கிட்டு சுவிம்மிங்ல ஒரு பெரிய ஒலிம்பிக் லெவலுக்கு போலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சே அதுவும் என்னால்லா பண்ண முடியல
ம் சாக்லேட்ஸ்லா புடிக்குமா
ஆ சாக்லேட்ஸு புடிக்கூ ஆனா ரொம்ப இல்ல ஓர அவுக்கு சாப்புடுவே உங்களுக்கு
எனக்கும் பிடிக்கூ
சேரி சேரி
கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டக்ட்ல இருக்கீங்களா இன்னு
ஆ இருக்குற
எல்லார்கிட்டயு பேசுத்தீங்களா
யார் எப்ப போல் போட்டாலு எல்லாருகிட்டயு ஒரே மாரி பேசுவ நீங்கலா எல்லாரு கூடயு கான்டக்ட்ல இருக்கீங்களா
ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர்லா என்ன ஆனாங்கன்னே தெரியல
ஓ சேரி சேரி சேரி
ஒரு ரெண்டு மூணு பேரு தா பேசுவாங்க
ம் ம்
அதுவு எப்பயாச்சுதா
ஓக்கே ஓக்கே ஓக்கே அப்பற வேற என்ன
காலேஜ் டேஸ் எப்டி இருந்துச்சி உங்களுக்கு
காலேஜ் டேஸ் பத்தி சொல்லுணுனா அதுக்கெல்லா ரொம்ப பெரிய டைம் வேணு
ம் ம் திரும்ப ஸ்கூலுக்கு போணு நெனக்கிறீங்களா இல்ல காலேஜுக்கு போணு நெனக்கிறீங்களா
ஆ ஸ்கூல் தா சொல்லுவ
ம்
செரி